ஹலோ
ஹலோ
உம் தம்பி கேக்குதா
கேக்குதுங்க கா
உஹம் என்ன தம்பி பண்ற சாப்பிட்டியா
ஆஹ் சாப்பிட்டங்க்கா நீங்க சாப்பிட்டீங்களா
பாடு இன்னைக்கி
இன்னைக்கு தோசைங்க்கா உங்க வீ இட்லிங்க
இங்கேயும் நாங்க இன்னைக்கு சோள பணியாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரிங்க
சோளம் பண்ணிறதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு
நல்லதுங்கா
உம் ஆ நீங்க சோழ பணியாரம் இ அதுக்கு கூட சொல்லு
எங்க வீட்டுல அதெல்லா கெடையாதுங்க்கா ஆஹா உங்க வீட்ல பண்றது ரொம்ப நீங்க லக்கிங்க்கா
அதா ஆஹ் நா என்ன கொஞ்சம் ரிஸ்க் அதிகோ வேல அதிகம் அவ்ளதா
செரிங்க்கா
நல்லது கொஞ்ச பன்ச்
அப்புறம்கா
உம் நீங்க இது இது இது நீக்கு என்ன சோ நீங்களு சோழ பனியாரம் அன்னைக்கு என்னமு ட்ரை பண்றன்னு சொல்லிருந்தக்கல அந்த மாரி ட்ரை பண்லையா
பண்ணனுங்க்கா அது டைம் இல்லைங்க
ஓகே ஓகே நாங்க சோ சோளம் வாங்கிட்டு வந்து அத ஆ அத்ததா பண்ணிருந்தாங்க அரைச்சு சம்திங் வந்து பர்ஸ்ட் ஊற வச்சு ஆட்டி அது ஒரு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சாங்கு நெனைக் க்றே நா அத சாப்பறதுக்கு தா போனே நா நா குளிக்க வச்சுட்டு உம் அதுக்கு வந்து தேங்கா சட்னி நல்லா இருக்கு இன்னொன்னு கடலப்பருப்பு சட்னி நல்லா இருக்குனு சொல்லிட்டு அதுதா பண்ணிருந்தாங்க நல்லாதா இருந்துச்சு
சரிங்க
அந்த மாரி இது பண்ணிருந்தது நீங்க ஆம்லெட் நல்லா போடுவீங்கன் கேள்விப்பட்டே
ஆமாங்கா எனக்கு ஆம்லெட்னாவே ரொம்ப புடிக்கும்கா அ இதுல வெரைட்டி வெரைட்டியா போடுவாங்க
உம்
முட்ட கலக்கி ஆம்லேட் அதுக்கப்புறம் ஆஃப்பாயி ஆம்லேட்
வேற
இப்பல நெறைய போடுவங்க
உம் நல்லா சா சாப்டு சாப்டு அப் நீ மட்டு சாப்ட் நானா ஃப்ரீயா இருந்து இணையதளத்துல எதையாவது பாத்துட்டே இருந்தே அப்டின்னா அத பண்ணணுனு சொல்லி நெனச்சு ஒரு ஆர்வத்துல பண்ணுவே அது ஓ சொதப் ப்புனது உண்டு அது சக்சஸ்புஃல்லா போனதும் உண்டு இப்ப கடசியா வந்து பாத்தனா என்ன பண்ண ம் ம் என்ன பண்ண ம் கேக்கு பண்ணலா அப்டின்னு பண்ணே ஆனா அது கொஞ்ச வந்து மொதல்ல ஒருக்கா பண்ணிருந்த அது நல்லாருந்தது ஏ கடைசியா பண்ணுனது செரி நம்ம வந்து ஆ எதுவுமே வந்து இயற்கையா பண்ண னு ஆர்கானிக்கா பண்ணணுனு எல்லா பண்ணிருந்தே ஆனா முட்ட கொஞ்ச அதிகமா போனங்காட்டி ஓவரா முட்ட வாசந்தா அடிச்சுது அது கொஞ்ச சொதப்பிடிச்சு முட்ட வாசமா போச்சு சக்கர பத்துல
செரிங்க
அஸ்கா நம்ம போடுவோ நாட்டு சக்கர போட்டே அதுக்கு கொஞ்ச அது வந்து அதுவு பத்துல கொஞ்ச எதும் பத் தாம போயிருச்சு அவ்ளதா
சேரி சேரிங்கா ஏ நெக்ஸ்ட் ட்ரை நல்லா பண்ணுங்க்கா பரவாலிங்
ஆமாங்க ஆமாங்க நீங் எதாவ்து இந்த மாரி ட்ரை பண்ணீங்ளா அம்மாவ பண்ணி தர சொல்லிலா சொல்லிருக்கீங்ளா
நானு அம்மாவ் வந் து அ அடிக்கடி எப்ப பாத் தலு தோச பனியாரோ பனியாரமு இப்ப சுடிறத இல்லிங்க இட்லி தா அதிகமா ஓ பண்றாங்க தோச அதுல ஆம்லேட் மட்டுந்தா நல்லத்தாங்க அதயே எப்பவுமே ரெண்டு மூணு மட்டு பண்ணிருவாங்க மாவு புளிக்கிற வரங்குங்க எனக்கு அது கொஞ்ச புடிக்ற்து இல்லிங் ஒரு மட் ரெண்டு மட்டா சு ட்டா கூட நா அக்சப்ட் பண்ணிகுவங்க அம்மாக்கு ஒர்க்கு இருக்குனு சொல்லி அதயே அடிக்கடி பண்ணிகிட்டே இரு பாங்க அதுக்கப்ற எனக்கு ரொம்ப நாள் ஆ சின்னா அ சப்பாச்தி பண்றதில்லிங்க பூரி சுட்றதுல்ல யாராச்சி கெஸ்ட்டு வந்தா மட்டுந்தா அதல்லா சுடுவாங்க கேட்டா அது எனக்கு புடிக்காது அதெல்லா எ காலத்தோட சரி அதுக்கப்பறோ யாரு பண்ண மாட்டாங்க பண்ணி குடுக்க முடியாது அப்டின் ட்ருவாங்க வேணா நீ பண்ணு அப்டின்னு சொல்லிருவாங்க கொஞ்ச ஹார்ஸா என்ன திட் டிருவாங்க
பாருடா ஆமா அப்புற அதுக்கு வேல செய்யணுல்ல
வேல செய்யணுங்க அதுக்கு இப்டி சாப்பறதுக்கு ஆசி கெடுத்துருவாங்க
பாருடா அப்போ எப்பவாது உங்களுக்கு அதுக்கு இது இருக்குல்ல சாப்பறீங்கல்ல
அ இப் அது எப்பு எப்புமே சாப் கெஸ்ட் வர டைம்ல மட்டுந்தாங்க சாப்புடுவோ
அப்படிதானா ஆனா அது கொஞ்சொ வேல அதிகொல்ல நீயு போயி நானு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பண்ணிருந்தா உனக்கு வந்து தாராளமா அம்மா செஞ்சு குடுக்க போறாங்க
அதுக்கே நா ஹெல்ப்புக்கே வேண்டான்றுவாங்க அது என்நேர பண்றது அப்படின்றுவாங்க எண்ணெயில் ல குருமா செய்ய முடியாது கஷ்டமா இருக்கு வேணா நீ பண்ணி நீ தனியா சாப்டுக்கோ இல்ல வெளிய் போயிரு அப்டின்றுவாங்க நா அதுக்கப்பறோ ஏதோ பக்கத்து வீட்ல இது பண்ணிருந்தாங்கன்னா அங்க போயி வேண்டா வெறுப்பா அவிங்ளே கூப்ட்டு வச்சி எதோ ஒண்ணு ரெண்டு போடுவாங்க
அந்த அளவுக்கிட்டா திரு பண்ணீயற
ச் ஒரு வேற வழி இல்லீங்க அவிங் நானே வேண்டா வேண்டானா அவிங்ளே இந்தா சாமி சாப்புடுங்க அப்படின்னு கொஞ்ச குடுப்பாங்க ஆன மா கீழ எலய போட்டு உக்காந்து நாய் மாரி எனக்கு ரண்டு போடுவாங்க அத சாப்ட்டுக்குவோங்க
பாவ் ஆ அந்த அளவுக்கெல்லா வண்ட்டாய்ங்க ஏதோ சா வந்து சின்ன பைய சாப்லா அப்டின்னு சொல்லி ஒனக்கும் சேத்தி குடுத்துரு பாங்க ஆளப்பாரு
என்ன பண்றதுங்க ரொம்ப சோத்துக்கே வழி இல்லாத நெல
ஆ அந்த அளவுக் கழுவனுயில்லைங்க அவுங்க கஷ்டப்படுறாங்க அதனால அவ வேலயு ஜஸ்ட்ட்டு அத வந்து செய்யமுல்லன்னு சொல்றாங்க நீ வந்து நானு எறங்கி நா செய்யிறே அதெல்லா பரவாயில்ல நா ஹெல்ப் பண்ணறேன்னு சொன்னா அது உனக்கு கண்டிப்பா பண்ணத்தா போறாங்க
அவிங்க பண்ணவே மாட்டாங்கங்க மாவு இல்லேன்னுருவாங்க கேஸ் மூட்ஞ்சி போயிருன்ருவாங்க அவிங்க சீரியல் அடிக் தேடி பாத்துக்கிட்டே இருப்பாய்ங்க அவிங்களுக்கு அதா பொழுதுபோக் கே இல்லின்னா அவிங்க எங்களோட அம்மாட்ட பேசுறக்கே கிட்டத்தட் ட்ட ஒரு மணி நேர செலவழிச்சிருவானுங்க அதுவு செலவழிச்சிட்டு அதுக்கப் அப்பறோ குளிக்க போயிட்டு வரக்கே ஒரு அர மணி நேர பண்ணீருவாங்கங்க பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்க ஏங்க ஒம்போது ஒம்போதர ஆயிர பாருங்க பாத்தீங்கன்னா அதுக்கப் றோ எனக்கு சாப்ட்றக்கே தோணாதுங்க போட்டத தின்னு போட்டு எம்பாட்டுக்கு கம்முன்னு பொட்டிப்பாம்பாட்டு பாய போட்டு விரிச்சு எம்பாட்டுக்கு படுத்து தூங்கிருவ ஒரு ஓரமா
ஆ நீ அப்டின்னா என்ன பண்ணன்னு நைட் ஆனா எட்டு மணிக்கு மின்னாடியே சாப் சாப்ட்டு படுக்கணும்பாங்க அப்பதா நம்மளுக்கு டைஜஷன்லருந்து எல்லா வந்து கரெக்டா இருக்கு தூக்கோ வந்து கரெக்டா தூங்கணு அப்டி சொல்லுவாங்க ஆனா ஏதாவத் அம்மாவுக்கு கொஞ்ச ஹெல்ப் பண்ணி வந்து ஆனா நேரமே தூங்க பாருங்க சாப்பிட்டு
நீங்க சொல்றது ரைட்டு தானுங்க ஆனா அதுக்கு டையமே இருக்கறதுல்லைங்க வீட்டு சூழ் நெலைங்க அப்ற என்ன பண்றதுங்க எ கைல எது இல்லிங்க
ஹ லாஸ்டா பாப்போ
விட்டுட் இருக்கணுங்க
ஹ்ம்ஹ்ம் சேரி செரி செரி செரி நா ஐமீ அப்ப நீயே எதாவது பண்ணல் நல்ல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலால்ல இது செஞ்சு குடுங்க அப்டிங்கறா அப்ப நீயே அரேஞ்சு பண்லா ஒருத்தரு வந்து நீங்க அவுங்க பண்ணுவாங் தானே நீயே பண்ற அம்மாவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும்
அ நீங்க சொல்றது ரைட்டு தாணுங்க அ அம்மாவு கன் நாளைக்கு தானேங்க செஞ்சு குடுப்பாங்க எத்தன் நாாளுத எங் கையாலேயே சோறு திங்க போற அப்படின்றுவாங்க கம்ப்பறொ எனக்கு அது எது பேச தோன்றது இல்லைங்க வெளியே போய் எப்போ சம்பாதிக்கு போற எப்ப வேலைக்கு போப்போற சொந்தக் ஏன்டா அப்புளிக்கு போறன்னுவே சொல்லுவாங்க எங்க சொ அப்டியே தின்னுட்டுரு அப்டின்டு சொல்லுவாங்க அதுக்கப்புற என்னால எதுவு பேச முடியாதுங்க
ஆ அதெல்லா ஒரு இது சண்டையில இது பண்றதா
அதுக்கப்பற எப்பாச்சு அவிங்களே மனசெறங்கி வந்து சோத் திண்ட்டு படு வா அப்டின்னு கூப்புடுவாங்க நானு சோத் திங்காமயே படுத்துருப்பாங்க அதுக்கப்பறோ திங் அதுக்கப்பறோ நாய்க்கு போட போற வரயா இல்லைன்னா வேண்டாமா அப்டின்னு கேப் ங்க செரி நானு போய் சாப்ட்டுருவங்க
உஹ்ம் ஆனா அந்தளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணிருக்கிற அதனாலதா வந்து து அவெங்க இப்டி பண்றாங்க இன்னு இன்னொன்னு ஆனா உண்மயாலுமே அவங்க வீட்லயு செஞ்சு காட்டுலயு செஞ்சு எல்லா வேலையு செஞ்சுட்டு பட்றப்போ அவங்களுக்கு டயர்டா இருக்கு நீ அப்பற வந்து கூப்புட்றப்ப வந்து து நீ போய் சாப்புட்ணு நீ கூப்பிட்றப்ப வந்து எதாவது ஃபோன் வந்து பாத்துட்டோ இல்ல வேற எதாவது பண்ணிக்கிட்டு போகாம இருந்தனா அப்ற அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க டயர்டா இருக்கிறப்ப கோவ வரு அப்ப வந்து அவனுங்க உன்னைய திட் திட்டத்தா செய்வாங்க ஆம் நீ என்னதா இருந்தாலு ஆஹா லேடிஸ் வந்து எங்க போகல்லைனாலு எங்க வந்தாலு அவங்கதா அந்த வேலை செய்ய செஞ்சுதா ஆகணு நீ உனக்கெல்லா டயர்டா இருந்ததுனா போய் படுத்துப்பே ஆனா அம்மாவோ ஆ ஆத்தாவோ அம்மாயியோ அத்தையோ சித்தியோ அக்காவோ அப்படி போய் படுக்க முடியுமா வீட்ல இருக்கிறவிங்களுக்கு சமையல் செஞ்சு டேய் எல்லா வேலை பண்ணிட்டு பாத்தர கழுவிட்டு எல்லா வேலையு முடு ச்சுட்டு தா போய் படுக்க முடியு அதுக்கு நடுவால வந்து
வந்து ரைட்டு தானங்கக்கா
ம் கொழந்தைங்க இருந்ததுனா அவங்களயு வேற பாக்கனு அதுங்க வேற நை நைங்கு சோ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு எல் லா வேலயு பண்றதுதா சோ நீயொ போய் ஹெல்ப் பண்ணே அப்டிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சொ சந்தோஷமா இருக் அவங்களு வந்து அவங்களோட பர்டன் நம்ம கொஞ்சொ கொறைக்கிறோல்ல
பர்டன கொறச்சாளு அவைங்க பொழுதுபோலின்னு எங்கள வெ சுதா டென்ஷன் பண்ணி பர்டன் அவங்க ஜாலியா இருந்துடுவாங்க நம்பளுக்கு பர்டன் அதிகப்படுத
ஹ்ஹ்ம் அட உஹ்ம் அப்படியெல்லா ஒண்ணு இல்ல அதெல்லா ஒண்ணு இல்ல சேரி எடுத்தாங்க அதெல்லா ஒண்ணு இல்ல நீ அப்டில்லா ஒண்ணு அம்மாக்கெல்லா ஹெல்ப் பண்ணு ஓகே அவங்க ஒனக் பிடிச்சது செஞ்சு குடுப்
சரிங்கா கண்டிப்பா பண்ணுவேங்கா ரொம்ப நன்றிங்கக்கா
உம் சேரிடா செரி வைக்கிறே
செரிங்கக்கா நன்றிங்க